ன்னா மம்மே இன்னா பண்றீங்க சாப்டியா
சாப்டண்டா
ன்னா ஸ்பெஷல் இன்னைக் சவுண்டா பேசு
எறா பேசண எறா கொழம்பு சீ எறா தொக்கு கீர முருங்க்கீர எறா
எறா
அ என்னம்மா ஆச்சு
தெர்லெமா
எதுக்கு அப்பப்ப ஒரு பூச்ச கடிப்ப
அது நா ரொம்ப ஸ்வீட்டாகுறல அதா
யார் நீயா ஐயோ கடவுளே வார கிட்ட வரு பாத்தோன்ன வர ஆத்ரத்துக்கு புச்சு பிடிங்கிட்டுருக்கு
ஹாஸ்பிட்லுக்கு போண
ஆம்மா மனசாட்சியே இல்லாத ஒரு நர்ஸ் வேகமா ஒரு உசிய போட்டுச்
வேகமா ஒரு ஊசி போட்டுட்டுச்த்தா நீங்க இங்க வா வாயாமா இங்க அஸ்வினிகட்ட போய் காமிச்சு பாப்போம்
ம்
ம் சரிடா அப்புறம் ஆயாக்கு ஆயா எங்க வீட்டுலய இருக்கற
ஆவூறுவாடிக்கு போய்கிறாங்க நல்ல
அம்மா எங்க கடையில இருந்து அம்மாவு நீயும் போனீங்களா அம்மாவு நீயு போனீங் ஹாஸ்பிட்டலுக்கே
ஆமாப்பா அ அப்பா எங்க வேலை போயாக்கிறாரா
போய் வந்துட்டாரு
இன்னும் அசிக்க மாட்டாரு.
கால்ல ஆறரைக்கு போவாரு டா போயிட்டு மூணு மணிக்குதா மூணு மூணு மணிக்கலாம் வந்துருவாரு ம் ரெண்டே முக்கா அப்டி வந்துருவாரு டாக்டரு டியூட்டி எப்ப முடியுதோ அப்ப வந்து கார எடம் சொல்ல வேண்டிதான் நேரா தொற வந்துருவாரு வந்துட்டு அவங்க அங்க முடிய அத வுட்டுட்டு அப்ற வண்டி பாப் அப்பா வண்டி இங்கந்து எடுத்துன்னு போவாங்க வண்டிய அப்பா வண்டி எடு த்து வந்துருவாரு
சப்போஸ் நா நாளைக்கு போனாதா போவன் இன்டர்ன்ஷிப்புக்கு இப்ப இன்னைக்கு எத்துன்னு போய் விடவான்னு கேட்டா அப்பாவ அம்மா ஆயகிட்ட கேட்ட வண்டி செவ்வா கிழம வுடக்கூடாது அப்டின்னு ஆயா
ம்
நாளைக்கு அப்பா வந்தா கூன்னு சொல்லு அப்படின்னு ரெண்டு பேரும் நாங்க இத்துனு போய் விட்டருவோம் பின்னாடி தோப்பண்ண ஆள் வேணும்
ம்
ஒருத்தவங்க வண்டி ஒட்னாங்கன்னா பின்னாடி ஒருத்தங்க தோப் பண்ணினு வந்தா போயிடலாம்
ம் எங்க எடுத்து போணும் செக் போஸ்ட்லையா
செக் போஸ்ட் இல்ல திருமங்கல பாத கிட்ட அங்க நல்லா பண்ண பாக்குறாங்களா
ஓ அங்க திரும் யார அந்த பைய உங்க வீட்ல வாடக
அவருக்கு ஒடம்பு ஸ்பைரல் இது ஆப்ரேஷன் பண்ணாங்க சத்யமாக் பண்ணாங்கல்ல அந்த மாரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க அவருக்கு அங் ஃபர்ஸ்ட் ஃபாரின்ல இருந்தாரு இப்பதா வந்தாரு அவரு அவ வீட்டா அவ வீட் த வந்திருக்கப்பதா தனியா வந்தாங்க அப்பதா அவரு ஒடம்பு சரியாதவருமா இப்ப ஒரு கட தொர க்குரதுல்ல அவரால முடியிலையா ஒன்னு மா நீங்க சொல்லி நா செய்யாம இருப்பமா எப்டிமா அப்டின்னு முடியிலமா என்னால கடையே தொறக்காம இருக்க இப்டி சொன்னாரு
சேரிடா சரி ஆமாமா
சரின்னு சொல்ட்டு நா பாக்குற நா சொல்றே ஃபோன் பண்ணியா அன்னைக்கு அப்போ அவங்க எல்லா கீர்த்திக்கு லீவா இருந்துச்னா நாளைக் கீர்த்தி இத்துன்போய்ருவோ
சரிடா பாத்துக்கலா உடு ஏ நாளைக்கு நீ காலஜு போலியா
தெர்ல மேல ஃபுல்லா அரிக்குதுன்னாங்க அங்க போனா என்ன ச் ஃபெட் ஆகுனுவானுங்க
போ மருந்துக் தா ஆரிப்பு மருந்து குட்த்தாங்களா
மருந்து குட்த்தாங்க லோஷன் குட்த்தாங்க போட்டுக்குற ம
என்ன பூச்சி தாங் கடி ச்சுது
தெரிலயேமா எள்ளு கோழிலா இருந்தேல நானு அப்றோ எள்ளு வ அந்த சட்ட போட்டுன்தா இந்த வாரி போட்றப்ப நா போடாமன் போட்ல அதையு வண்டு கொண்டால
ம் ம்
அது எது கட்ச்சுதோ இல்லன் தெர்ல வீட்ல எதோ கட்ச்சுர்ச்சானு தெர்ல
அப்றமா வீடியோ கால் போடு எப்டின்னு பாக்களா
சேரிமா இத் தெரியாதது லைட் அட்ச்சு பாத்தாதா ரேடா தெரியு
யார் நீயா கருப்
ஆமா
ஐயோ நீ கருப்புனா அப்ப நா எப்டி இருக்கு
மனசாச்சி தொட்டு சொல்லுமா அம்மா நீ கருப்பாகுறன்னு
ஆமா நாங்க கண்ணம்மா பெத்தது எல்லாமே அழ தார்ப்போம் என்ன நீங்களுந்தா நல்லாவே இருக் மாதிக்கு நாங்களா இல்ல
கடவுளே
என்ன சிரிக்குற சிரி
ம்
என்ன உ கீர்த்தி வேலைக்கு போய்க்குதா
ஆமா
செரிடா செரிடா சாப்பிட்டியா
உம் நேத்து வச்ச கார கொழம்பு எங்க அம்மா வச்சா கார குழம்பு ரெண்டுநாள் ருக்கும் அப்ப வந்து மராநாள் மொத நாள் காரகொழம்பு சொன்னா மராநாள் நீங்க காரக்கொழம்பு புரிஞ்சுக்கணும்
ஓ அப்டியா ரொம்ப திமுர் புடிச்சி அலையாதீங்கடி அதாம் அது ஒடம்பு வச் வச்சினு எப்டி எப்டியோ உங்களயு தேத்தனுமே தேத்தினு கெடக்குது அது அதுமேல குறையா சொல்லினு கெடப்பீங்க
கொற சொல்ல சும்மா ஒரு சொன்
இந்தம்மா ஒரு விட் விட்டு சொன்ன பாரு அப்புறமா ஃபோன் பண்ணு சொல்றேன்
என்ன சொன்னாங்க
க்கு ஸ்கூலுக்கு போனானாம் திடீனு கூழ்லா ஆத் காச்சியே குடுக்காத மா அத குடிச்சிட்டு போனா குசு ஆவுது
கனவு
சிரிக்க கூடாது சொன்னா அம்மா வேற அக்கா வேற
உம்
அது வேற அது வேற மிஸ்சு வேற பக்கத்துல இருந்தாங்களாம் வேகமா வந்துருதாம் என்னா செய்றதுனே தெரியலயாம் அப்புறமா அடக்கி அடக்கினு சின்னதா உட் டானாம்
அவுங்க அப்பா விடு அவங்க அப்பா விடுவாரு அதே மாரி விட சொல்லு
அதான் டா அந்த மிஸ் ஸ்கூலுக் வரமாட்டாங்க அதோட அந்த மிஸ்ஸு ஸ்கூலுக்கே வரமாட்டாங்க
ஆனா உண்மையாலுமே அன்னைக்கு ஆயா செமத்திட்டு
சிரிப்பா இருக்கோம் நேத்து சிக்கன் வாங்கினு வந்து செஞ்சுக்குடுன்னு அவ்ளோ அடமாம் ரம்யா சார்தா அப்றமா சிக்கன் வாங் சார்தா
சார்தாவா
அதுதான்
அம்மாசையாச்சே நேத்து
ஆமா அல்ல நேத்தி அம்மாசை ஓடு முந்தாநேத்துதானே அமாச உம் உம் உம் உம் அப்ப நேத்து வாங்ட்டு வந்து செஞ்சு குடுத்ததுக்க அப்புறம் சப்பா எங்க அம்மா ரொம்ப நல்ல அம்மா என் தங்கம் ம் எங்க அம்மா கொஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு சாத்துதான் சாப்டவே சாப்டாது அப்புறம் கொஞ்சோன்னு சாப்ட்டுதான் அப்புறம் அவர் சாப்ட்டாராம் கனி கொஞ்ச சாப்ட்டாரா உஹ அப்
சாப்டவே சாப்டாதே செம அழுதுட்டேன்ம்மா நான் ஆனா
ய்ய் செம்ம அழகாயிருந்தியாமே உன் பாப்பா ஏன் ரம்யா
பக்கத்துல கேட்கவே கூடாது
இருக்குற பழம் வெள்ளரி பழம் அவன் உர்ருன்னு அந்த மாதிரி அழகாது
உம்ஹ்
உம் இதோ எங்கிட்டு சித்திரம் சொல்லுது ரெண்டு சித்திரமும் அழகு சின்ன சித்திரம் இருக்குது பாரு ஏ எம்மா நித்தி படுது தீர்த்துர்து
என்ன பண்ணுச்சி
ஆஹ் எம்மா சுத்தி சுத்தி வராமா தூக்கமா வருது எங்களுக்கு சுத்தி சுத்தி சுத்தி வரா தூங்க மட் ஒரு கொசுபட் தூங்குது ச்சீ சரி தூக்கம் கண்ண இழுத்துனே தூங்குனேன் பாரு கொசு பேட்டை எடுத்து வாயிலே ஒன்னு போட்டுதுக்கு எண்ணம் ஏ என்னது யாத்தாமர் தோழி வெளான்னம்மா அவருக் கு அவுங்க சொல்லி சொ யாத்தாமர் தொழி வெல்லாம சொல்லி சொல்லி காட்றாரு அவுங்கம்மா தூங்குறா அவுங்கண்ண தூங்கறா நா மட் டு ஏமாந்தவ்ளா என்ன ஏத்தோ தோழி ஓடும் தீர் த்விட்டா சுத்தி சுத்தி சுத்தி வந்து எப்டித்தா அப்றோ அவுங்கம்மா கூட படுத்து தலகாண்ல அழகா படுத்து தூங்கிடுது
ம்
தூங்குது வாய் வாய்
பேசோமா
ம் பேசுதுறா அழகா பேசுதுறா ஓன் டூ த்ரீ சொன்னா போர் திடி ஒன் டூ வா அவரு உண்மையா அழகா சொல்லுது போர் திரி டூ ஒன் அப்டின்றாரு அவுரு இவுரு நடுவர ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்ப ஒன் சொன்னா அவர் டூ சொல்லுவார் ரு பெரியண்ணா ம் சிரிப்பாகிது அவுரு படிக்கிற படிப்
உம்
ஏன்டா ஸ்கூலு போமாட்டேன்ற மேம் அடிச்சா இல்ல ஏ மேம்லா அடிக்கேல அப்றோ ஏன்டா அழுத நா அம்மா வேணு அம்மா வேணு ஸ் சொல்லி சொல்லி அழுதானா சொன்னாரு இப்போ இத்தன்நாள் போயிட்டு நீ ஜாலியா கெளம்பி போனாமா செரி ஜாலியா கெளம்பி போறானே புள்ள சந்தோஷமாருந்தது ஆட்டோகார் நிற் ஆட்டோக்கார் நிறுத்துன் கைய காட்டி ஏறி போனாரு வாப் ஃபோனு தா அவுங்கம்மா புஸ்சுனு அம்ம அழுவ அழுதாறா போவே மாட்டேன்ட்டு
ஆட்டோ கார் ஆட்டோ வர இல்லன் றனா
ஆ ய கைய காட்டி நிப்பா கூப்பறது வேற கைய காட்டிட்டு ஆட்டோ கார் நில்லு ஆட்டோ க்கார் நின்னா வாய் வளந்து போயிச்சி தண்ணில வச்சி ஆட்டோ ஆடுறதூ எண்ணெய தடவி வுட்டோன்ட்டு தலைய எடத்துல தா குளிப்போ அம்மா மல்லி வாங்கலா போடாம
மாமா பிள்ளக்கி ஆனா தேச்சுட்டா ஸ்கூல் போற புள்ளைக்கு எண்ணெ தேய்ச்சி விட்ரீங்க நாயமா இது
பிடிக்கவே மாட்டுதுமா அவனுக்கு அம்மா ராவடி பண்றா கத்றா வால்வால்னு அது செய் அம்மா செய்யற மாரி அது செய்யுது உம்
வருனு சொல்லுவீங்கல வெயிட் பண்ண நல்ல ஹலோ ஹாலோ ஹலோ இன்னோ இல்லமா துணிமடிச்சி வெக்கிற
நீ அப்ப வேலய முடிக்கிற நா என்னா சேய்றது மட்டு தெரிஞ்சிக்கிட்டி படுத்துகின்னே பேசுறா ஒரு வேலையு செய்யாத
உம் என் ஃப்ரெண்டு வர சொன்னாங்க சரி நம்ம வீட கிளீன் பண்ணோ
எங்க போ எங்க இங்கியா
உம்
என்னைக்
தெரில திங்கழமைனு நினைக்கிறே
ஏ ஏண்ணத்துக்கு
சும்மா
சும்மா கூட ஃப்ரெண்ட்ல்லா வீட்டுக்கு வருவாங்களா எஃப்ரெண்ட்ல்லா யாரும் வரவே மாட்ட றாங்க
நீ என்ன காலேஜ படிக்கிறே மாம்மி
ஏ காலேஜ் படிச்சாதா ஃப்ரெண்ட இருக்குமா மத்தவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட் இருக்காத மூக்லே பேத்துவம் பேத்து ஏ ஏன் என்ன என்னன்னு கேக்றா ஆ நீ உங்க ஃப்ரெண்டுலா
உம் இரு எ ஃப்ரெண்டு வீட்டுக்கு எல்லா வராங்க உ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வருவாங்களா
இருடி கல்யாணம் ஆய் நாலு புள்ள குட்டி பெத்து பேரம்பேத்தி எடு எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு வருதுன்னு நானும் பாக்குறே அதா எ ஃப்ரெண்ட் எல்லா உண்மையான ஃப்ரெண்டு் ஒ ஃப்ரெண்ட்லா ஃப்ரெண்ட்டே கிடையாது
ஓ ப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லு நா சொல்றேன் உண்மையான ஃப்ரெண்டா டூப்ளிகேட் ஃப்ரெண்டா நா சொல்றேன் அப் பேரே தெர்ல ஃப்ரெண்டு பேர மறந்துச்சு உ ஃப்ரெண்டு் யாரும்மா க்ளோஸ் ஃப்ரெண்டு சோ உன் ஃப்ரெண்டு யாரு
எங்க பாப்பா சாப்பட்டுதா இல்லையா ஃபர்ஸ்ட் அத சொல்லு
எந்த பாப்பா
எ நடுப்பாப்பா
நடுல எந்த பாப்பா ரெண்டு பாப்பா நடுல
ஆ
ஆமா ஃப்ரெண்டு் பேசுறாங்கமா டாபிக்கை மாத்தாத அம்மா சொல்லுமா சொல்லுமா ஃப்ரெண்டு பேரை மாந்துட்டனு சொல்லு ஹலோ